வணக்கம் நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேந் தோழி சாப்ட்டாச்சா
ஆமா நீங்க சாப்ட்டாச்சா ஆ தோசையு சட்னியு நீங்க
ஓ நா பாஸ்தா சாப்ட்டேன் தோழி
பாஸ்தா எப்டி செய்ணு உங்களுக்கு தெரியுமா
எனக்கு தெரியாது எங்க வீட்ல வந்து குக்கிங்குக்கு ஆள் வெச்ருப்பாங்க சோ செஃப் வெச்சிருக்கோ அவுங்களே குக் பண்ணி தந் தருவாங்க நாங்க கிச்சன் பக்கல்லா போ மாட்டோ
செரி செரி நீங்க காலேஜா இல்ல வேல பாக்குறீங்ளா
நானு வந்து ம் காலேஜ் தா தோழி
ம் செரி செரி நாங்களு காலேஜ் தா
கே தோழி என்ன படிக்கிறீங்
நாங்க பி காம் படிக்கிறே நீங்க
ஓகே தோழி நானு பி காம் தா தோழி
செரி செரி சாப்ட்டீங்களா
ம் அப்பறோ வேற என்ன தோழி உங்களுக்கு என்ன உங்களோட பேஷன் என்ன தோழி என்ன ஆ கலானு இருக்கீங்க எதாது ஐடியா இருக்கா உ
எனக்கு வேல பாக்கணு சம்பாதிக்கிணு ட்ராவல் பண்ணணு இதா இதா என்னோட பேஷன் இல்ல இல்ல அந்த மாரி வேல இல்ல
ஆ அப்ப எந்த மா
ஐடி அந்த மாதிரி நா எதிர்பார்க்கற
டி வேலைக்கு பாக்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்
எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கு பி காம் படிச் து முடிச்சோனே எதா கோர்ஸ் படிச்சிட்டு அப்டே வேலைக் ஜாய்ன்
பி காம் ல அரியர் இல்லாம் வந்துருவீங்களா நீங்க டெய்லி மொதல்ல காலேஜுக்கு போறீங்களா
ஆமா டெய்லி போறே இன்னை க்கு வந்து என்னன்னா ஃபீவர் அதனால போக முட்ல
ஆ ஃபஸ்ட்டு நீங்க டெய்லி காலேஜுக்கு போங்க அப்பதா நீங்க ஐ டிக்கு போ போக முடியு
செரி அத வந்து யார் யார் யார் சொல்லணுனு இதுல்லாம் போச் தோழி
ம் அடியா தோ டி இல்ல செர் நாங்க ஒரு நல்ல வாழ்க்கிக்கு வேண்டிதா சொல்லுவேன் டி டெய்லி காலேஜ் போயி ஒழுங்கா படிச்சாதா ஐ டிக் ல்லா உங்களுக்கு குவாலிட்டிஸ் இருக்கு
ஓ ஐ டி செரி தோழி செரி நீங்க என்ன ஆகணுன் ஆசப்பட்றீங்க
ஆ எனக்குமே வந்து ஜாப் போணும்னு இன் ட்ரஸ்ட்ருக்கு தோழி ஆனா பிஸ்னஸா பண்ணனும்னுமே வந்து ஒரு ஆச இருக்கு
ஓக்கே கே எதாது ஊட்டில எதாவ வேல பாக்கணுன் ஆசையாருக்கா உங்களுக்கு
ஆமா தோழி துபாய் அப்டிங்க அது போய் வேல பாக்
ஆனா உங்களுக்கு ஊட்டில ஆஃபர் வந்துரு
அப்படியா தோழி வ் என்ன ஆஃப்சரு ஆ ஹலோ கேக்குதா தோழி
ஹலோ ஆ ஆ கேக்குதப்ப அந்த கேரட் விக்கிறது அந்த மாதிரி ஆஃப் வேக்கன்சி இரு
ஓ அப்டியா தோழி ஓகே நா கண்டிப்பா ஏ ஃப்ரெண்ட அத சஜஸ் பண்ணுவே ஏனா அவ இப்போதக்கி இவ் அ அ அவள இப்போதிக்கு அவ வந்து வேல தேடிட்தா இருக்கா நா ஏ ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்ற தோழி ஊட்டில தான
கொஞ்சொ நல்லா இருக்கூனு எனக்கு தோணுது
அப்டியா தோழி சேரி தோழி நா ட்ரை பண்றே ஏ ஃப்ரெண்ட சொல்லுத ஏனா அவளுக் கு இந்த மாரி குவாலிட்டீஸ்தா நறைய இருக்கு ஒ கழட்டி அவ எ ஃப்ரெண்டுக்குதா இந்த மாரி வேல பாக்கற எல்லா இதுவு உண்டு
செரி தோழி செரி நெனைக்க
அப்ற வேற என்ன தோழி வேற என்ன லைஃப்ல மேரேஜ்ல்லா எப்ப பண்ணனு நெனைக்கிங்க
அது ஒரு அஞ்சு வருஷங் கழிச்சு
ஓகே தோழி நானுமேதா இப்போதைக்கு நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்தா இருக்கே
செரி தோழி செரி
ம் வேற என்ன தோழி வீட்ல சமைக்கலா வீட்ல வேலெல்லா பாப் பிங்ளா எனக்கு வந்து அதான தோழி சொன்னே எதாது ஒரு வேல பாக்கணு இன்டிபெண்டண்ட்டா இருக்கணுனு ஆச ஆமா தோழி
அப்றோ வீட்ல வேலல்லா பாப்பிங்ளா இல்ல எப்பவுமே வெட்டியாதா இருப்பிங்ளா தோழி
ஓ எப்பமே வேலை பாப்போ நீங்க நீங்க எப்பவுமே வெட்டி தான
எனக்கு வந்து வேல பாக்கற மாரி எதுவுமே இருக்கா தோழி ஏன்னா என் வீடுலா ஃபுல்லாமே வந்து ஒர்க் க்கு ஆள் உண்டு குக்கிங்கு ஆள் உண்டு தோழி அதனால வந்து நா கொஞ்ச ரிச் ஃபேமிலி தோழி என்னோட வாய்ஸ்லயே தெரியுதா என்னோட ரிச்னஸ்
தெரியுது நீங்க வந்த எவ்ளோ பெரிய ஆளுக்க இன்ன தெரியுது ப
ஆ நா கொஞ்ச ரிச் ஃபேமிலின ல பெட்ல இருந்தாலும் எனக்கு எல்லாமே கடச்சிரும்
ஓ செரி தோழு செரி செரி வாழ்க் கீழ என்ன முன்னேறல்லாம் நனைக்கிறீங்க எப்ப முன்னேறலாம்
வாழ்க்கையில நா வந்து முன்னேறணும்னா யேன் கூட ஒருத்தி இருக் கா தோழி அவள நா வந்து அத்து விட்டுட்டு நா என் வாழ்க்கைல கண்டிப்பா முன்னேறி
பா சேரி தோழி சேர் கண்டிப்பா சொல்ற அவங்க ஒரு நாள் போயிருவாங்க அப்ப உங்களுக் கந்த அரும்ப புரியும்
இங்கந்து தண்ணி தெளிச் விட்டுட்டன்னா ய வாழ்க்கையில நல்லா இருக்குன் நனைக்கறேன் தோழி அவளுக்கும் அப்படிதா
இல்ல இல்ல அவங்களுக்கு அப்படில்லா இருக்காதுன் அவங்க நனக்கறன் நா நனைக்கிறேன் அவ்ங்க நீங்க வேணும்னு தா நெனைப்பாங்க அது அவ்ங்க நீங்க வேணும் தா நனைப்பாங்க தோழி எல்லாருக்குமே ஒரே மாரி மனசு இருக்க அது தெரியாது தோழி ஆனா எல்லாருக்குமே ஒரே மாரி இருக்காதுல தோழி
இருக்காதுதா
நீங்க அத கொஞ்ச புரிஞ்சுக்கோங்க லூசு மாரி பேசாதீங்க
ஓ நீங்க எப்டி தோழி என்ன செய்ற
காதல் எதாவ்து இருக்கா
காதல்லா இல்ல தோழி
வேற
காதல்லா இல்ல தோழி நா இப்போ ஃப்ரீயா இருக்கே தோழி காதல் பண்ணலா நா மாட்டே ஆமா தோழி நீங்க என்ன சிங்கலா கமிட்டடா இல்லனா ஒரு பிளே கேர்ளா
நா வந்து சிங்களாதா இருக்கே தோழி இது கொஞ்ச ரெக்கார்ட் எடுத்து செலபேருக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும் தோழி ம் ம்
நீங்க எப்டி பிள்ளே நேத்து நீங்க வந்து எப்டி பசங்களுக்குலா பேசுவீங்ளா தோழி எப்டி
கம்மே நா போறது
ம் ம் கேக்குது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா தோழி அவ எப்டினா பசங்கள்ட்ட எல்லா பேஷா தோழி
ஓ சேரி நீங்க எப்டி ஓ சேரி சேரி
என்ன செய்ய தோழி எனக்கு இந்த பசங்கள பாத்தாவே புடிக்காது
ஓ சேரி தோழி சேரி தோழி சின்ன வயசுல ஒரு ஸ்டோரி சொல்ட்டுமா தோழி
ஆ சொல்லுங்க
சின்ன வயசுல இருக்கும் போதே எனக்கு வந்து ஆத்தங்கர பள்ளிக்கு பேய் காது குத்தணுன் சொன்னாங்க ஆ சின்ன வயசுலே காது குத்திட் ட்டாங்க இப்ப நீங்க திருப்பி குடுத்த வேண்டா
எங்க இப்பவர
பாப்பா ஒரு நிமிஷம் மாறி அதுனால நீங்க காது குத்த வேண்டா
ஆ என்ன தோழி உங்ள யாரா கூப்ட்றாங்களா தோழி ம் சேரி தோழி
இன்ன இருக்கு சாப்ட்டீங்ளா தோழி
தோழி உங்களுக்கு எதா பிரச்சனையா ஆனா பாஸ்ட்டா ஒன்னு இல்லைங்க ரெண்டு தடக் தோழி இது மூணாவ்து தடக்க வந்து பாஸ்தா தோழி நா அப்றோ வந்து வேற என்ன தோழி சொல்லுங்க உங்களுக்கு புடிச்ச விஷ்ய இன்னைக் க்கி எப்டி போச்சுனா தோழி நா இன்னக்கி கால்த்த ரொம்ப மூட் ஆஃபா காலேஜ் போனே தோழி அங்க போய் பாத்தா வந்து மூட் ஆஃபா இருந்தே காலேஜ்ல அப்றோ அப்பற பாத்தா என்னோட ஃப்ரெண்டு வர்ல தோழி அதுனாலீங்க அதுலேந்து நா ரொம்ப மூட் ஆஃப் ஆயிட்டே இதுதா வாழ்க்க நம்ம யாரையு நம்பி இருக்கக்கூடாது நம்மளே பழகிக்கணு லைஃப்ல எந்த சுட்டுவேஷன்லயு நம்ம தனியா ஹேண்டில் பண்ணிக்கணு அப்டின்னு எனக்கு இன்னிக்கு ஒரு லெசனா என்னோட ஃப்ரெண்ட் கத்துக் குடுத்தா
ஓ சேரி தோழி சேரி தோழி நல்ல லெசனா தா இருக்கு
ஆ ஆமாமா ஆமா என்ன சே தனியாவு நம்ம இருந்து பழகிக்கணு எப்போமே நமக் கு ஒருத்தங்க இருப்பாங்கன்னு நம்ம வந்து நம்பி இருக்கக் கூடாதுல்ல தனியா இருந்து பழகிக்கணு அதனால அவ இன்னிக்கு எனக்கு நல்ல ஒரு லெசன் குடுத்தா அதனால நா இன்னிக்கு வந்து பழகிட்டே சொல்லவும் இல்ல தோழி நா இன்னிக்கு வர மாட்டே
ஒருவேள அவுங்களுக்கு ஃபீவரா இருந்துருக்கலா டயர்ட் ட்டா இருந்துருக்கலா அவுங்க அப்ப அதையே இருந்துருப்பாங்க
அத சொல்றதுல தப்பில்லேல்லா
தான் பட் என்ன அவுங்க வந்து தூங்கிருக்கலா பன்னெண்டு மணி வர அந்த மாரி இருக்கலா தோழி
ஓ சேரி தோழி இதுவே வந்து நா பண்ணி இருந்தா அத தெய்வ குத்தமே அந்த இல்ல எடுப்பா தோழி அப்போ நீங்க என்ன சொல்வீங்க
இருக்கமாட்டா நா நெனைக்
கண்டிப்பா அவ எடுப்பா தோழி நா ஒன்னு பண்ணிருந்தா அவ வந்து அவ பெருசு
எனக்கு தெரிஞ்சு நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு நெனைக்கறே அவுங்க அப்பல்லா நெனைக்க மாட்டாங்கன்னு நா நெனைக்கறே வேற அது இன்னிக்கு மேம்லா என்ன பண்ணாங்க
இன்னிக்கு ஃபுல்லா ஃப்ரீயா தா தோழி இருந்தோ கால்த்துலந்தே இன்னிக்கு தமிழ் மேடம் மட்டுந்தா வந்தா அவுங்க வந்து கொஞ்ச ஃபன் பண்ணாங்க நாங்க சிரிச்சோ
சேம் சேமே
அவ்ளதா தோழி என்னோட பெஸ்டி கூட நா இருந்தே இன்னிக்கி
தோழி
ஸ்கூல் பெஸ்ட்டி கூட இன்னிக்கி நா இரு பத்தே அவ கூட தா டைம் ஸ்பெண்ட் பண்ணே அவ தா என்னோட மைண்ட ரிலாக்ஸ் பண்ணி விட்டா யாராது இருக்கணும்ல தோழி நமக்கு ம் நம்ம ஒருத்தங்கள நம்பி இருந்தா அவுங்க லாஸ்ட் நமக் பண்ணிட்டாங்கனா
கண்டிப்பா
ஆமா தோழி தோழி நம் நேரம் முடி ந்து விட்டது மீண்டும் அடுத்த கால் சந்திப்போம் ம் வணக்கம் ம்